ஆஹ் சிஸ்டர் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் சமீபமாதா உங்க ஞாபகோ வந்துச்சு எனக்கு
ஆ
ஏன்ன பஸ்ட்டுல நம்ம ஒன்னா படத்துக் போவோம்ல இப் ஒரு ரீசெண்டா ஒரு படத்துக்கு போய் ட்டு வந்தன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவமே சரி இவுங்க இருந்தா நல்லா இருக்குமேன்ற மாரி ஒரு
ஆஹ் ஆஹ் என்ன
ரீசண்டா வந்தது அந்த கருப்பு அப்டின்னு ஒரு படம் வந்துச்சு பாத் த்தீங்ளா அதுதா போயிட்டு வந்தே அதுதா நல்லா வைபா ஜாலியாதா இருந்துச் ஜி
ஆஹ் நானு அத பத்தி கேள்விப்பட் என்னோட ப்ரெண்ட்ஸ்லயே நிறைய பேர் வந்து அந்த படத்துக்கு போயிட்டு வந்து சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு என்னையு கூப் விட்டாங்க அதுக்கப்றோ இன்னொரு டைம் போனாங்க அப்ப வந்து நீயு வா சூப்பரா இருக்கு சூப் அப்றோ இருக்கும் கூப்ட்டாங்க என்னாலா வந் டைம்ல வந்து போ முடியல ஆஹ் நல்லது சொல்ட்டு நா மிஸ் பண்ட்டே ஆனா நானு வந்து இந்த வீடியோஸு அந்த சின்ன சின்ன வீடியோஸு அந்த தியேட்டர்ல மூவி அந்த ரிவியூஸ்லா வந்து நானு ஏ நல்லா இரு கீ போய் பாக்கலாம் போல அப்டில்லா தோணு ஆனா நா இன்னு பாக்ல ஆனா பாக்கணு
ந நல்லா இருந்துச் ச்சு கொஞ்சோ நெறைய பேர் ஆனா நாங்க போன தியேட்டர்ல அந்த மாரி நடக்கல எல்லா சாமி வந்துலா சொன்னாங்க அப்டின்ற மாதிரல்லாம் சொன்னாங்க ஆனா எங்களுக்கு அந்த அனுபவம் இல்ல காலையில கூட ஒரு வீடியோ பாத்துட்டு இருந்தேன நான் சின்ன கொழந்த நிஜமாவே சாமி வந்துச்சா இல்ல கெழந்த ஒரு ரெண் பத்து வயசு கூட இல்ல அந்த கெழந்த அப்படியே முறுக்கி முறுக்கி ஆடுறாறு அவரு அந்த சேர்லே உக்காந்துட்டு
ஆனா எனக்கே டவுட் வருது எல்லாம் விஸ்டம் மோஷ் அக்சொலி பாத்தீங்கன்னா அந்த படத்தை பார்த்த அந்த அந்த ஆடுறததான் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து போடுறாங்க இங்க ஆள் வச்சு அந்த படத்தை நல்லா பெருசாம்ன்றாங்கள இல்ல உண்மையாலுமே அதை எடுத்து இது பண்றாங்களான்ட்டு எனக்கே டவுட் ட்டதா இருக்கு ஆனா நல்லாதா இருக்கு மூவியும் நல்லதா இருக்குன்றாங்க
ஆமா பக்கத்து வீட்டுல ஒர் ஒருத்தவங்க போயிருந்தாங்களா அவங்க நைட்ஷோ இத்தி நிக்கு நை பத்து நாபத்தஞ்சுக்கு என்னமோதான் படோல ஸ்டார்ட் பண்ணுச்சா அந்த டைமுக்கு போனா சாட்டடே போயிருந்தாங்க செரியான கூட்டம் அப்புடின்னு சொல்லிருந்தாங்க அந்த டைமுக்கு ரெண்டு மூணு பேர் சாமி வந்து ஆடுனாங் ங்கலாம்
ஆஹ் ஆமா ஆனா உண்மையா நெறைய பேர்க்கு அந்த மாரி குடுருப் அந்த வாய்புல வந்து இப்புடி வந்துருக்கும் உம் உம்
அந்த பாட்டு அந்த மாதிரி வைபா இருக்கு ஒருவேல அதுனாலயா சாமி வர்றதுன்றது வந் ஒரு சிலர் என்னா அது வந்து நரம்பு சம்மபந்தப்பட்ட விஷியோ அந்த மேல தாளம் அதுக்கெல்லாம் வந்து ஆடுவாங்க ஒருவருதர் உண்மன்றாங்க நம்மளுக்கு அது என்னன்னு தெரியில ஏன்னா எனக்குமே அந்த மாதிரி கொஞ்சோ வை ஒரு மாதிரி சவுண்லா வச்சுன்னா சாமி உடம்பல ஒரு மாரி சிலுத்துகிட்டு வர மாரி அந்த மாதிரிலாம் எஃபக்ட் பாத்துடே
ஆமா எங்க ஊர்லேயே பாத்தீங்கன்னா அந்த திருவிழா டைம்லாம் வந் அது இது அந்த அடிப்பாங்க இந்த கூழ் ஊத்துறது எங்க ஊர்ல வருஷோ இந்தவசோஷம் அந்த மாி நடக்கும் அப்ப வந்து அத மாி சாமி வந்தா தான் வந்து பினிஷ் பண்றத அர்த்தம் சாமி வந்து அது அருள்வாக்குசொன்னதுக்குஅப் வந்து ஆ அந்த திருவிழாவே முடியும் ஓகேந்து சொல்லுவாங்க அதே மரி அவங்க ரொம்ப நேரம் ஊசல் ம் வரமாட்டாங்க இப்ப அடிச்சுட்டே இருப்பாங்க ஆனா இந்த ரெண்டு மூணு பேரு அந்த மேரி ஆட ஆரம்பிச்சிருவாங்க ஆர ஆட ஆரம்பிச்சுட்டு கேட்டுனு எந்த சாமி கேட்டன்னா அவங்க சொல்லுவாங்க இந்த சாமிய அப்டின்ட்டு ஆனா அதெல்லாம் உண்மையானனு தெரியல ஆனா நெறைய பேருக்கு அது நடக்குது நீங்க சொன்ன மேரி அது நரம்பு சம்பந்தப்பட்ட ஒரு இதுவா இருந்தாலும் அது எப்டி அவுங்க வந்து நா இந்த சாமி வந்துருக்கு கேன் இது மரி இந்த மரி நடக்கும் இப்டில்லாம் சொல்ல ளா இதுதான் எனக்கு வந்து என்னாடா இது உண்மையா இல்ல சயின்டிபிக்ஸா அப்டி சொல்றாங்க ஆனா ரியாலிட்டில அந்த டைம்ல இது மரி சொல்றாங்களே
ஆமா கண்டிப்பா ஏதாது சாமின்றது து இல்லாமலாம் இருக்காது நம்ம ஒரு ஒருத்தர் அது வந்து எப்டி சொல்றாங்களோ அத படித்து சிட்டு பண்றவங்க அத வேற மரி சொல்றாங்க நமக்கு வந்து அத நம்பிதான் ஆகணும் சரி நீங்க கண்டிப்பா போய் பாத்து ப்பா அந்த மூவி வேற எந்த மாரியான மூவிலாம் புடிக் உங்களுக்கு
நெறைய இப்ப அந்த ஹாரர் மூ இந்த சந்தானம் வச்ச ஹாரர் வித் அது கூட வந்து காமெடி கலந்த மூவிலாம் இருக்குல்ல எனக்கு வந்து அது ரொம்ப புடிக்கும் அத நான அவரு நச்சப்படங்கள் காமெடி கலந்த ஹாரெல்லாம் நா இன்ட்ரஸ்டிங்கா பாப்பேன் மோஸ்ட்லி நான் தேட்டர் ல நேர கூட்டு போ மாட் க கூட்டாலும் என் ரெண்ட்ஸ் கூட்டாலும் நான போற சுச்சுவேஷன்ல இருக்காது சோ அதனால மோஸ்ட்லி மூவிஸ்லாம் வந்து டிவில போட்டுருவாங்க இப்ப அந்த ஒரு வருஷத்துல அந்தீப தீபாவளி டைம் அதெல்லாம் போட்டுருவாங்கல்ல அப்போபாப்பேன் அது மரி ஃபஸ்ட் இது வந்து இந்த லோக்கல் சேனல ஏதாவது பணம் புது மூவி இந்த மரி சந்தானம் நடிச்ச நாஇன்ரஸ்டிகா ஒக்காந்ப் பாப்பே அப்பறம் இந்த அரண்மனை படம் எல்லாம் இருக்கும்ல்ல அந்த ஹாரர் மூவிஸ் எல்லாம் பிடிக்கும் ரொம்ப பிடிச்சது வந்து பாத் தீங்கன்னா அந்த ஹாரர் வித் காமெடி கலந்த இது வந்து
கண்டிப்பா நீங்க சொன்ன மரி உங்களுக்கும் எனக்கும் நெறைய வந்து குணாதிசயங்கள் ஒத்து போதுன்னு நினைக்கிறேன் எனக்குமே வந்து ஹாரர் மூவ் மியோ அந்த காமெடி படம் இந்த ஃபைட் மூவில எனக்கு பிடிக்காது அது லேடிஸ்னாலே அப்டித்தானா
ஆ எனக்கும் புடிக்கும் அது
எனக்கு வந்து இன்னொன்னு என்னன்னா இந்த ரெட்ட வேடங்கள்ல நடிக்கிறாங்க தெரியுமா அப்டிட்டு ஒருத்தர் நல்லவரா இருப் இப்பங்கு ஒருத்தர் கெட்டவங்கள இருப்பாங்க கெட்டவங்க செஞ்சதெல்லாம்
மாற்றான் படம் அப்புறம் இன்னும் நெறைய படம் இருக்கு அந்த சிறுத்தையா
தெரியல மேக்சிமம் அந்த மாரி படம் நான் பாக்ககமாட்டேன் மாட்டோபா எனக்கு இவங்க செஞ்சு தப்பி உ மேல விழுத்து அந்த மாரி ஒரு மாரி டென்ஷன ஆய்டுவேன் அது பார்க்க மாட்டேன் அப்புறம் இந்த யோகம் பண்ணுறது
அப்போ நீங்க சீரியல் பா்கக்க மாட்டீங்க
சுத்தமா பக்க மாட்டேன் ஆமா நம்மபளே ஆயிரத்தட்டு எனக் வந்து ஜாலியா இருக்கணும் ஜாலி மூவி ஆரர் மூவி பாக்கணும் அந்த மாரி பேய் படத்துலயே நீங்க சொன்னீங்க பாத்திங்கலா சந்தானம் படம் ஒரு முறை நைட் வீடல ஒரு மணிக்கு பாத்துட்டு செம்ம சிரிப்பு அந்த மாரி எல்லாம்தான் என்ஜாய் பண்ணேன் நானு பாத்துட்டு
ஆனா என்ன அதுல வந்து நம்ம பயப்பட மாட்டோம் ஆனா பயம் இருக்கும் ஆனா அந்த பயத்துலயும் வந்து காமடி கலந்து நம்மளுக்கு வந் ஏன்னா இப்ப நெறையடம் ஒரு சில இந்த காஞ்சனா படம்எல்லாம் பாத்து இருக்கீங்களா காஞ்சனா தீரிஎதல்லாம் அதெல்லாம்ப்ப அந்த நைட் டைம்ல பாத்தீங்கன்னா அவ்ளவுதான்க நாலா ரெண்ட் இருந்தாலும் எனக்கு அந்த பயம் போவே இல்ல நைட் லேட்டா வந்தலயே பயம் இருக்கும் செவட்
எனக்கு அதெல்லாம் கூட பயம் இல்லப்பா எனக்கு ஒரு முறை நானு சின்ன வயசுல ஒரு படம் பாத்தேன் அந்த படம் பேரு எனக்கு ஞாபகம் இல்ல பேய் இருக்கு பேய் இருக்குன்னு எல்லாடத் தேடுவாங்களா கடைசியில பாத்தீங்கன்னா அந்த பையன் தோல்மேலே உக்காந்துருக்கும்
ஆ நானும் பாத்துர்கேன்
அந்த படம் பார்த்துட்டு எனக்கு ஒன் வீக்கா கழுத்து வழி அய்யய்யோ நம்மளும் அந்த மாரி அந்த சின்ன வயசு சொல்ல தெரியல எனக்கு அந்த மாரி ஒரு எஃபெக்ட் அதெல்லாம் சேசிச் க்கு பாக்கும்போது கொஞ்சோ காமெடியா இருக்குது மத்தபடி படம் பாக்குறதுலா பழைய படங்கள் வந்து எனக்கு ரொம்பவே புடிக்கு எனக்கு அந்த சில படத் படங்கள் எம்ஜிஆர் நடிச்ச படம் ஒரு சில படோ நமக் த்துராமன் நடிச்ச படோ அப்றோ செவ எயிட்டீஸ் மூவிலா நெறைய விரும்பி
ஆனா சொன்ன மாரி அந்த அந்த டைம்ல எடுத்த மூவில பேய் படோ எல்லா அந்த அளவுக்கு இருக்காதுதான மோஸ்ட்லி வந்து இந்த ஆ ஒரு வீட்ல நடக்கறது இப்ப அந்த மாரி கிராமத்துல நடக் க்கிறது அது ரியாலிட்டியில என்ன நடக்குதோ அத வச் ச்சு எடுப்பாங்க
ஆமா அதிகபடிமா என்னன்னா இந்த ஜெகன்மோகினி படம் பாத்துருப்பீங்கன்னு நெனைக் றே அடுப்புல கால் ரெண்டு வி அதுக்கு ஒரு சில நேரத்துல எங்க இவன்ட்டயு சொல்வாரு ஏ அவருக்கு வந்து லெக்கின்ஸ் போடுறது பிடிக்காது எனக்கே புடிக்காதோ ண்ணி வச்சா போட மாட்டே இத போடாத றேன்னு சொன்னா கேக்க மாட்டன்ற ஜகன்மோகினி படத்துல வர பேய் மாதிரியே அது இருக்கு அப்டின்ற மாரிலா சொல்லுவாரா ஐயோ என்னடா இத் இந்த மாரிலா கலாயிக்கிறாங்களே அப்டின்ற அப்பதா அதெல்லா யோசிச்சு பாக்குபோது இப் இப்ப வர படத்துகளயு அதையு கம்பேர் பண்ணும்போது அந்த படத் இதுக்கு நம்ம அப்டி என்ஜாய் பண்ணுமே அப்டின்லாம் தோணும்
ஆமா ஆமா நீங்க சொன்ன மாதரி எனக்கு ரொம்ப எஃபெக்ட் ஆனது சின்ன வயசுலபாத்தின ஆனாகொண்டாப்படம் பாத்துருக்கிங்களா ஆனாகொண்டா அது பாத்துட்டு என் தண்ணியில போறதுக்கே எனக்கு பயம் ஊர்ல அப்ப வந்து கரண்டு எல்லாம் இருக்கும் தொட்டி புள்ள ரோப்பி அதலயிருந்து தண்ணிப்போவோம் அந்த தொட்டில ஏறனாலும யோ யோ இதுலனா தண்ணி இருக்குமோ அப்டின்னு நினைச்சிட்டு அதுல இருந்து எனக்கு வந்து இந்த குளங்குட்டைலனா பாம்பு இருக்குமோனு நினைச்சிட்டு பயம் தண்ணியில இப்ப நான யாரும் டா நான் மட்டும் தனியா போய் மோட்டர்ல குளிக்கமாட்டேன் எ கூட யார் வந்தான்னா புடி து அவ்ளோ தான் இப்ப ஆனா இருந்தாலும் எனக்கு அப் இதே மைன்ல வாரு ஐயோ யோ இதல எல்லாம் பாம்பு இருக்கும்
கண்டிப்பாப்ப ஏன்னா தண்ணி பாம்புனா நம்மளுக்கு வெஷம் இருக்காது ஆனா அதுவே வந்து இந்த ஹ நல்ல பாம்புல்லாம் ஒரு சில நேரத்துல படம் எடுத்துன்னு அப்படியே நிந்தி போற மாரிலா நம்ம நறைய வீடியோஸ் பாத்திருப்போம் அதனால எனக்குமே அ பொந்து எல்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா போறதுக்கு பயமா இருக்கும் ஆனா அனாகொண்டா படம் அப்புறம் வந்து எனக்கு அந்த இப்ப புதுசா வந்து த்ரீடி படம் எல்லாம் வந்து ஒரு சிலதுல்லாம் எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்துச்சி அவதார் இந்த மாதிரியான படம்
ஆ ஆமா ஆமா எனக்கும் பிடிக்கும் அவதார் நான ஒண்ணு பாத்துட்டேன் ஆனா இப்ப அந்த அந்த இப்ப அந்த தண்ணிலயே இருப்ப சொல்லுவாங்கள அது வந்து நான் ஏன்னா அது ஃபஸ்ட் ஒண்ணு வந்து எனக்கு பாக்க இன்ட்ரெஸ்ட்டிங்கா இருந்த மாரி இருந்தது இது எனக்கு வந்து நான கொஞ்சம் கொஞ்ச தான் பாத்தேன் எல்லாலா பாக்கல ஃபுல்லா பாக்கல
இல்லப்பா நீங்க சொன்னது கரெட்தான் ஃபர்ஸ்ட் இருந்த உடைய எபாக்ட் வந்து செகண்டுதுல இருந்தா போ போர் பாக்குறதுக்கு வந்து என்னமோ ஒரு மாரியா இருந்துச்சு நமக்கே இன்டரெஸ்ட் இல்ல கெழந்தைங்களுக்கு சுத்தமா புரியாது
அதனால தான் நானும் பாக்கல அது பாக்கணும்டு எனக்குதோ தோனல ஆனா இப்ப மோஸ் ஸ்லிவ் வந்து இந்த பஸ்பர்டு இத்தலம் சூப்பரா வந்துடுது ஆனா இப்ப வந்து அத இன்னொ ஒரு பிரம்மாண்டம் இந்த எந்திரன் படம் கூட பாத்திருக்கீங்க யா அது பாஸ்டு எப்படி சூப்பரா இருந்துச்சு நெக்ஸ்ட்டு ஒண்ணு வச்சிருந்தா ஐயம்மா எனக்கு பிடிக்கவே இல்ல இந்த மாதிரிது என்னட அப்படட்டுனா கத விட் புடிக்கல அது ஃபர்ஸ்ட்டு ஒன்னுளியே அவளுக் கதை இருக்காது ஆனா பாக்க நல்லா இருந்துச்சு
உம் இதுல வந்து கொஞ்சம் போரடிக்கிற மாரிதான் இருந்துச்சி ஏதோ பாக்கணுன்றது
உம் ஆமா அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து அரண்மனையும் நல்லா கொஞ்சம் காமெடி கலந்து அந்த
ஆமா அந்த மாதிரியான ஜாலியா படம் பாக்கத்தே நம்ம ஜாலிதாங்க பா பாக் அப்புறம் அதுல போயிட்டு சும்மா சண்டை சச்சரவு இது அதெல்லாம் பாக்குறதுக்கு நம்லுக் முடியாது செரி நீங்க இந்த முறை நீங்க என்ன பண்றீங்க கண்டிப்பா லாஸ்ட் டைம் இந்த படம் என்ன படம் ரிலீஸ் அச்சோ அத போய் பாத்துட்டு வந்துருங்க அமிர் ஒரு சில அந்த நெட்வொர்க் வந்துச்சுல இப்ப நம்ம வீ்ட்லயே பாக்குற மாரி அதனால தேட்டரு போய் பாக்ற இன்ட்ரெஸ்ட் வரட்டேங்குது
உம் செரிங்க சிஸ்டர் உங்க கூட பேசுன ரொம்ப சந்தோஷ இல்ல சிஸ்டர் பாய் ம்